ஹலோ
ஆ ஹலோ ஆ ஸிட் நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லாருக்க நீங்க நல்லாருக்கீங்களா ஆ சாப்டாச்சு ஒங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் வீட்ல
ம் சேர் சேர்
என்ன சாப்பா ஸ்பெஷலா சிஸ்டர் எதாவது இன்னைக்கு
ஆ இன்னைக்கு வந்து எங்க ஊர்ல வந்து கும்பாவசியங்கனால இன்னைக்கு அன்னதானோ அதனால பொங்கல் சாம்பார் வீட்ல
நல்லது நல்லது சிஸ்டர் ஓகே ஓகே பசங்களா என்ன படிக்கிறாங்க சிஸ்டர்
ஆ பாப்பா வந்து இப்ப ச ஃபிஃப்த் ஸ்டாண்டர் படிக்றா சின்னவ வந்து செகண்ட் ஸ்டாண்டர் படிக்கா
ஓகே ஓகே நல்லது நல்லது சிஸ்டர் ஸ்கூலுக்கு போய்ட்டு இன்னு வரலைங்க பசங்க
அ இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஆஃப்டே தா ஆமா இன்னைக்கு வந்து ஸ்கூல்ல வந்து ஃபாரினர்ஸ் மீட்டிங் இருக்குனால இன்னைக்கு ஹாஃப் டே விட்டாங்க ம்
ஓகே ஓகே வந்துட்டாங்க வீட்டுகுள்ள ஓகே பரவா நல்ல பசங்களா இருக்காங்க ஃபஸ்ட்டுருக்காங்க போல இருக்கு
ஆமா ஆமா விளாண்டுட்டு இருக்காங்க ஒருத்தி படிச்சுட்ருக்காங்க ஆமா
இப்பலா ரொம்ப முடியலங்க சிஸ்டர் ஒரு பைய ரெண்டு வயசுல ஒரு பையருக்கா
ஆஆ
இன்னொரு பாப்பா இருக்கா இப்ப பாருங்க சத்தோ சவுண்ட் வரக்கூடாது சத்தம் போடக்கூடாதுனு அவன அப்டியே விளாட வச்சுட்டே உங்ககூட பேசிட்ருக்க
செர் செர் செரி பசங்க ரொம்ப சேட்ட பண்ணுவாங்க கேர்ள்ஸு சொல்றோ ரெண்டு கேர்ள்ஸ்னால கொஞ்சோ அதிகமாக தா சேட்ட வீட்ல இங்யு
என்ன பொறுத்த வரைக்கு கேர்ள்ஸ் பரவால சிஸ்டர் எ பொண்ணல்லா சின்ன வயசுல அமைதியா விளாட்டுருப் இப்ப இவர் வந்து ஒன்லி வந்து அராஜகந்தா
ஆ ஏ வீ ட்லயு எ தம்பி பைய இருக்கா அவ ஒருத்த இருந்தாம்னா இந்த ரெண்டு ரொம்ப சேட்ட பண்ணு
ஆ இவ ரொம்ப என்ன பண்றதுங்க அப்டியே சமாளிக்க முடியல
கொஞ்ச நாளைக்கு அப்டிதா இருக்கு சின்ன பசங்களா
ஆமா மிஸ்டர் ரெண்டு வயசு ஆவுது பையனுக்கு இன்னு ரெண்டு வயசு ஆவல
ஓ இப்பவே இப்டி சொல் றீங்க இன்னு ஒரு அஞ்சு வயஷ்மா ஆயிட்ன்னா அப்ப அதிகமான சேட்டருக்கு
ஆமா ஆமாங்க சமாளிக் முல்ல ங்க வேலைக்கு வேற போயிட்டு இவன வச்சுட்டு புரியுறதுல்ல நம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னா பிரச்சன இல்ல யாரோ ஒன்னு எத்துப்பாங்க நாங்க தனியா இருக்கறதுனால கொழந்தைய பாத்துக்குறதுக்கு கொஞ்சோ கஷ்டமா இருக்கு எங்களுக்கு
ஆமா ஒர்க்கும் பாக்கணு பிள்ளைங்களையு பாக்கறது கொஞ்சோ கஷ்டமா தா மேனேஜ் பண்றது கஷ்டந்தா
ஆமா தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டி கூட வளந்துருவா எங்களுக்கு சிரமம் இருக்காது இருக்காங்க எல்லா ஊர்ல இருக்காங்க கிராமத்துல அவுங்க எல்லாரு மாடு கோழி விவசாயம் அப்டி அந்த இதுல இருக் குறாங்க அதனால ஆ அவுங்களா வர முடியாதுங்க வரமா நீங்க எத்துனு வந்து விடுங்க நா பாத்துக்கற அப்டின்றாங்க எங்க ஆ நம்ப கையில இருந்தா தா பசங்க அப்பா அம்மா கைய பாத்தா தா கண்ட்ரோலுக்கு வரு
ம் ஆ வீட்ல பெரியவங்க இருந்தாதா அந்த வீடும் நல்லா தா இருக்கு சின்ன வந்து சின் நம்மளே தனியா பாக்கும்போது நம்மளுக்கு பிள்ளைகள் மேல டென்ஷனா தா ஆகு பெரியவங்க இருந்தா அந்த வீட் இது நல்லாருக்கு கொஞ்சோ அவுங்க வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாரி சில விஷயங்கள் பே பேச சுனாலு ஆனா பெரியவங்க இல்லனா நல்லாருக்காது
கொழந்தைங்கக்கிட்ட நல்லா இருப்பாங்க எப்பவுமே பாசமா
புள்ளைங்கள் மேல எல்லா தாத்தா ஆச்சிக்கும் பாசந்தா
ஏதோ ஊருக்குன் லீவ் விட்டா போது எப்ப கொண்டு போய் அங்க விட்டோம்னா ஓரளவுக்கு அவுங்க அப்டியே பாத்துக்கறாங்களா அந்த ஒரு நாள் அப்டியே ரஷ்ஷா இருக்கு
ஆமா
நாங்க போய் பாத்துட்டே இருக்கோ உங்களுக்கு பாத்துக்க கொழந்தைகள பாத்துக்கறது
ஆ அம்மா அப்பா சித்தி எல்லாருமே இருக்காங்க அவங்க வீ ட்லியு எங்க அத்த நல்லா பாத்துக்குடுவாங்க பிள்ளைங்கள போனோம்னா இப்போ ஒன்ற மாச அம்மா வீட்லதா நாங்க இருந்தோ
ம் ம் ம் ம்
தங்கச்சி சிஸ்டரோட மேரேஜ் வேற அதுனால ரொம்ப ஜாலியா போயிட்டு இந்த ஒன் மந்த் லீவு
ம் என்ன கிளாஸு டீச்சர் பசங்க அவுங்க என்ன வயசு ஆவு
ஆ ஒரு பாப்பாக்கு வந்து எட்டு வயசு ஆகுது ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து படிக்க ஆ சின்னவ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க ஏழா ஏழு வயசு ஆகுது ம் ஆ பாப்பா எத்தன வயசு ஆவுது
எட்டு வயசுங்க பாப்பாவுக்கு
எட்டு் வயசா ஃபிஃப்த்து படிக்காங்களா
இல்ல சிஸ்டர் அவுங்க தேர்டு ஃபோர்த்து படிக்கிறா இந்த வருஷ ஃபோர்த்
ஃபோர்த்து படி ஆ அப்போ உங்களுக்கு ஏல் ஆமா எட்டு வயசு ஆவுது ம் சேர் சேரி சேரி சேரி சேரி
ம்
சேரி உங்க ஊர்ல கிளைமேட் எப்டி இருக்கு வெயிலா
ஆ கிளைமேட் வெயில் இல்லங்க இன்னைக்கு நல்லாருக்கு ரெண்டு நாளாவே கிளைமேட் நல்லாருக்கு
நல்லாருக்கு இங்க எங்களுக்கு திருநெல்வேலி தா அதனால பரவால்ல இப்ப கொஞ்ச கிளைமேட் நல்லாருக்கு காத்து நல்லா வீசுது ம் நேத்து தானே தேரோட்டோ முடிஞ்சு து அதனால கோயிலுக்கு நேத்து போயிட்டு வந்தோ
ம் செரி செரிங்க நல்லது நல்லது ச சாரு ஈவினிங் வருவாருங்களா வீட்ல
ஆமா அவுங்க இந்த உங்க டியூட்டியா வெளியூரு போயிருக் காங்க வர டூ டேஸ் ஆகு அதனால அம்மா வீட்ல தா நாங்க இருக்கோ
ஓகே விவசாயல்லா பண்றீங்களா சிஸ்டர் இல்ல
இல்ல இல்ல இல்ல நா வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கே சும்மா பார்ட் டைமா சில ஜாப் பண்ணுவே அவ்ளோதா
ஓகே ஓகேங்க சிஸ்டர் நாங்க எங்கள்து நெலோ இருக்கு ஆனா இருந்தாலு நா பாக்க முல்ல அப்பா அம்மாதா இப்பதைக்கு பாத்துக்குறாங்க
ஓஹோ சேர் சே சே ம் இவுங்களுக்கு என் ஹஸ்பண்ட்டுக் நல்ல இன்ட்ரஸ்ட்டு ஆட்டு பண்ண அந்தமாரி கோழி பண்ண அந்தமாரி வைக்கணு அவுங்களு ரொம்ப இன்ரெஸ்ட்டடா தா எப்பவுமே இருப்பாங்க பண்ணனுன் பண்ணுவாங்க ஆமா
இந்த ஒர்க்க விட பெஸ்ட்டு இது சிஸ்டர் போய் அங்கங்க வேலை செய்றத விட எதோ மாட்டு பண்ணையு அது மாரி எதாவது வச்சோம்னா நல்லா இன்கமு பாக்கலா ம்
நம்ம யாருக்கு ஒரு இதா வேலை பாக்க வேண்டா நம்ம இஷ்டத்துக்கு லீவ் போட்டுக்கலா அப்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப அங்க எங்கயல ஆந்த வேண்டியதா இருக்கு இதுன்னா ஈஸியா நம்மளே ராஜாவா இருக்கலா அப்டிம்பாங்க அடிக்கடி
கண்டிப்பா சிஸ்டர் நறைய பேரு அச்சிவ் பண்ணிக்கிறாங்க கோழி பண்ண மா மாட்டு பண்ண அந்த பண்ண ஆடு பண்ண அதெல்லா வச்சு நல்லா நறைய பேர் சக்சஸ் பண்ணிக்கிறாங்க
இவுங்க பண்ணாங்க ஆட்டு பண்ண பண்ணாங்க ஆனா என்ன பாக்குறதுக்கு ஆள் வந்து கொஞ்ச வசமா சிக்கல வந்தவுங்க வந்து கொஞ்ச கூட கொஞ்ச நல்லா ஆ ஆத்த ஆட்டுக்கு நல்ல ஒரு இற போட வை க்க ரொம்ப இது பண்ணாம அப்பப்ப ஊருக்கு போயிருவாங்க அதனால தா கொஞ்சோ அந்த ஆட்டுப் பண்ணைய நாங்களால கண்டினியூ பண்ண முடியல
நம்ம இருக்கணு ஆள் வைக்கிறத விட நம்ம இருந்து அங்க பாத்தோம்னா கண்டிப்பா பண்ணலாங்க சிஸ்டர்
ஆ ரெண்டு கால்லயு கால் வைக்க முடியாதுல ஜாபு விட்டுச்சுன்னா அப்ற ரொம்ப மந்த்லி கஷ்டமாயிரும்லா அதனாலதா அது இருந்து பாக்கமுல ஒரு அம்பது வயசுக்கு மேல வேணா பாத்துக்கலா அப்டின்னு இருக்காங்க
செரி செரி செரிங்க ஓகே ஓகே பாருங்க இது பெட்டு எதாது டாக்கு எது வளக்குறீங்களா சிஸ்டர் வீட்ல
அதுல இன்ட்ரெஸ்ட்லா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் பெருசா இல்ல
பசங்களுக்கு இருக்குமே அவுங்க குட்டி பசங்க எதாவது கேட்பாங்க எனக்கு நாய் வளக்கணு கோழி வளக்கணு
பயந்து ஓ பக்கத்து வீட்டில குலைக்கனாலே இங்க உள்ளே ஓடி வந்து கேட்ட பூட்டிருவாங்க வேணும்னா இந்த ஆட் ட்டுக்குட்டி என்ன கொஞ்சோ அவங்க பிள்ளைங்களுக்கு பிடிக்கு முயலு அந்த மாரி எதும் பாத்தா கிளி அந்த மாரி ஆசப்படுவாங்க அந்த மாரி வளக்க முடியாதுல ஆமா
இந்த கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு வந்துருவாங்க அவ வந்தாதா ரொம்ப ரெண்டு பேரும் சேந்து ஆடுவாங்க பாருங்க அக்காவு தம்பியு
கொஞ்ச நல்லா இருக்கு ரெண்டு வேற வேறங்கமு நல்லா இருக்கு இங்க ரெண்டு பேரு சண்ட போடுத்துக்கே நேரம் கரெக்டா இருக்கு
ஆ
ம்மா எனக்கு
அடிவாங் ரெண்டு பேர் சண்ட போடுவாங்க இப்ப சிஸ்டர் அடிக்கடி
ம் அதுக்கு என்ன செய்யன்னே தெர்ல செல்போன் குடுத்தா மட்டும் அமைதி ஆயிருவாங்க ஆனா
ஆ நீங்க சொன்னீங்களே அது அதுதா
அந்த ரீல்ச பார்த்துட்டு கேம்ஸ் வெளயாண்டா நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம எங்க வேணாலும் போயிட்டு வாங்க நாங்க மொபைல மட்டும் பார்த்துட்டு இருந்தா ரெடி ஆயிருவாங்க
ஆ அம்சுட்டேங்க
ம் உங்க வீட்லயும் அப்டிதானா பசங்க
ஆமா ஆமாங்க சிஸ்டர் ரெண்டு பேரும் பாருங்க பாப்பாவும் வந்துட்டா
வந்துட்டாங்களா சேரிங்க பாருங்க என்ன
ஆ திருப்பியும் லைன்ல இருங்க எங்க ஒரு நிமிஷம்க இருங்க சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க
ஆ சேரி சேரி சொல்லு
இன்னு இன்னும் எனக்கு ஒரு டூ மினிட்ஸ் பாக்கலாம் இதுக்கப்புறம் மே பாப்பாவும் இப்ப தான் வந்தாங்க
ஆ சேரி சேரி இன்னைக்கு லஞ்சு பாப்பாக்கு என்ன
ஆ லஞ்சு இன்னைக்கு வந்து அவளுக்கு தேங்காய் சாதம் ம்
தேங்கா சாதமா இவங்கெல்லா தேங்கா சாதத்துக்கண்ட தேங்காயே பிடிக்காதுன்றாங்க நான் என்ன செய்யறதுனே தெரியாம எப்டியோ ஒன்னொன்னா வச்சு ஒப்பேத்துட்டு இருக்கோம்
என்னைக்கு ஆச்சு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குதான் செஞ்சு கொடுப்போம் என்னைக்கு ஆச்சு வேற தேங்காய் சாதம்ன்றது அர்ஜென்ட்ன்காக செஞ்சறது டைம் இல்லல்ல அத னால வந்து குய்க்கா முடிஞ்சிருவதுனால சாதம் வடிச்சா டக்குன்னு முடிச்சுப்போம் ம் ஆ ஆமா இல்ல சிஸ்டர் இப்போதைக்கு வீட்டுலதான் இருக்காங்க கொஞ்சம் தம்பிக்காக பாத்துட்டு வீட்டுலயே தான் இருக்காங்க அவங்க அப்புறம் மேல தான்
எல்லாம் ம்
ஆமாங்க பாவம் அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லன்னா ஏதாவது ஒண்ணு போயிருப்போம் தம்பிக்காக இல்ல இருக்கட்டும்
ஆ செரி செரி செரி
தம்பிக்காக அப்படியே கொஞ்சோம் நிறுத்தட்டோம் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டோம் அதனால இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த் விட்டு போனா ஆட்டோமேட்டிக்க அவன வந்து ஏதாவது ஸ்கூல் பிரி கேஜியோ இல்ல ஏதாவது ஒன்னுல போட்டுடோம்னா
கிண்டர் காடன் போட்டீங்கன்னா கொஞ்சோம் அவனும் ஒன்றரை வயசு தானே ஆகுதுங்க இங்கன்ன ஒரு ரெண்டு ஒரு மூணு வயசாச்சும் ஆகணும் அப்பதான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் நம்மளோட செட் பண்ணனும் காண்டி புள்ளங்களஅனுப்பிட்டோம்னா பிள்ளைங்க ஏங்கி போயிரும் இப்பவே ஸ்கூலுக்கு அனுப்பி
இந்த இன்னும் செப்டம்பர் பைவ் வந்தா அவனுக்கு டூ இயர்ஸ் முடியுது அதுக்கப்புறமா தான் பாக்கனும் ஆமாங்க சிஸ்டர் அதுக்கப்புறமா பாக்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த்த் போட்டும்
ம் ம் முடிஞ்ச அளவுக்கு மூணு வயசு மூன்ற வயசுக்கு மேலயே ஸ்கூல் ஜாயின் பண்ண சொல்லுங்க பிள்ளைங்க பாவோம் நம்மோ நம்மதான் சின்ன பிள்ளைலயே அப்ப இருந்து பேக்க தூக்க ஆரம்பச்சு பிள்ளைகள் பாவம் கொஞ்சோம் வீட்டுல இருக்கணும்
இப்பயே நான் தான் கூட்டி நாளைக்கு எங்க ஜாப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோம் ஃப்ரீயா தான் இருக்கும் ரொம்பலாம் ஸ்ட்ரிட்டாலாம் இல்ல
ஆ
கேர் பண்ணிட்டு நானே மதிய மதியம் வச்சுட்டு இருந்து அப்புறோம் கொண்டு வந்து விட்டுருவேன் அவன
செரி செரி செரி செரி செரி செரி பாப்பா ட்ர ட்ரெஸ் சேஞ்சு பண்ணிட்டாங்களா வீட்டுல பாப்பா வந்து அ
இன்னும் இல்லைங்க இப்பதான் ஜெஸ்ட் உள்ள வராங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் ஆமா அவளுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் பசிக்குது அப்படின்னு சொல்லி
ஆமா வந்தோனே என்ன ஸ்நாக்ஸ் வித்தியாசமா அதோ செல்ல பாத்து ஏதாவது வித்தியாசமா பண்ணித்தாங்க பண்ணித்தாங்க நம்ம ஒன்னும் பெரிய செப்பு அக்கா என்ன செய்யன்னு தெரியல ஏதோ ஒண்ணு பண்ணி குடுத்தாலும் இதெல்லா ஒரு ஸ்வீட்டா அப்டிங்கிறாங்க கஷ்டமாதா இருக்கு ஆமா
அழைக்க முடியுதுல கொஞ்ச நாள்ல ஊர்லந்தாங்க வீட்ல நந்தா சமாளிச்சிந்த ஸ்கூலுக்கு அனுப்பறது செய்யறது
அல்லா ரொம்ப கஷ்டோ உண்மலியே பாராட்னு உங்ள ம்
தே என்னோட எனகு தெரிஞ்சது உங்களோட கஷ்டோல்லா எப்டின்னு
ஆ ஆமா ரொம்ப பிள்ளைங்க வந்து அவுங்க நெனச்ச மார்லா எம்ல ஏங்கச் சொல்வாங்க அதெல்லாங் கஷ்
ஆமா மாங்க அ சொல்வா அது இல்ல இது செரி இல்ல நாம் சாதார்ணமா சொல்லிருவோ இங்க வீட்ல அது அதுவா தெரியு நம்ம சமைக்றோட அரும எனக்கு
ரொம்ப கஷ்டம் பரவால் நீங்க ஒணர்ந்துட்டீங்க எல்லா ஹஸ்பண்டு இப்டி ஒணந்தா நல்லதுதா ஓ ஆமா கஷ்டோ ஆ சமாளிக்க முடியாது பிள்ளைங்க வந் து ஒன்ன ஒன்னுங் கேப்பாங்க லஞ்சுக்கு ஒன்னு ஸ்நாக்ஸு ஒன்னு அப்றோ இன்ட்ரவெல் டைம்ல வேண்டாம கேப்பாங்க அம்மா எரேசரக் கானோ சார்ப்னரக் கானோ அது வேற ஒரு பக் கோ ஓடு அது வேற வேய்ங் குடுத்துட்டே இருக்க வேண்டியதாருக்கு பிள்ளைங்கிள சமாளிக்கிறது கஷ்டந்தா ம் செரிங்க ஆம் பாய் ஆ ஆப் அப்பறோ பேச்லா ஆ